ஹலோ நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன்
ஓகே ஓகேக்கா என்ன பண்றீங்க
ஆ நா இப்பதா குட்டி தூங்கிட்டுருக்கா
ஓகே ஓகேங்க்கா
அப்றம் இனிமேல் தா சாப்பணும்
ஓகே ஓகேங்கா
ம் நீங்க இனிமேல் தா சாப்பட்ணுமா
ஆ அவங்க குட்டீஸு சாப்ட்டுட்டு இருக்காங்க சரி நானு வந்து கொஞ்ச அந்த பலாப்பழ சீட் இருந்தது்கா அது கிளீன் பண்ணலாமேன்ட்டு கிளீன் பண்ணிட்டுருக்கே
ஓஹோ ஓகே ஓகே அப்பறம் நம் சொன்னமே அந்த இது என்ன ஆச்சு பிளான் கரெக்டா
அக்கா இந்த லீவு விட்டாங்க நாங்களும் லீவு் விட்டாச்சு
அ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் தப்பான டைம்ன்னு நனைக்கறேன் அது நம்ம ஒரு ஸ்கூல் ருட்டீன் தா ஆரம்பிக்கும் போது நம்ம இங்கயே இருந்தோனா கரெ்ட் க்டா ஃபாலோ பண்ண
ஆமாக்கா ஊர் சுத்திட்டே இருக்கற மாரி இருந்ததுங்களா அதனால எல்லா ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்பறம் நானுமே போங்கடான்ட்டு அப்டியே விட்டுட்டே
ஓஹோ சரி சரி நானு பெருசா அதுக்கப்பம் கொஞ்ச நாள் பண்ணோம் அதுக்கப்பறம் அங்க ஊருக்கு போறோம் வரோம் அப்டிங்கும்போது கரெக்டா அத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண முடில வீட்லேயே இருந்தோம்னா கரெக் டா அது அப்டியே மெயின்டெயன் ஆகும் அதனால பண்ண முடில திருப்பியும் அங்களுக்கு ஸ்கூல்லாம் ஸ்டாட் பண்ணதுகப்றம் தா ஒரு ரொட்டின்க்கு கொண்டு வரணு
நானும் அப்டிதாகா வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்க டெய்லி நைட் வந்து அது கூட அ இஞ்சி பூண்டு ஆல்ரெடி நா உங்களுக்கு சொல்லிருப்பேன்னு நனைக்கறேன் இஞ்சி பூண்டு லெமன் ஒரு லெமனோட தோல் மட்டும்
ஆ
ஆ இஞ்சி லெமன் தூளு இஞ்சி பூண்டு மஞ்சள் கொஞ்சமா வேணும்னா பெப்பர் இதல்லாம் தண்ணில ஒரு ஒன்றர டம்ளர் தண்ணி ஊத்தி அதுல இத எல்லாம் ரெண்டு கொஞ்ச இஞ்சி சி ரெண்டு பூ ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்ச இஞ்சி எல்லா தட்டி போட் டு எலுமிச்சு பழ தோலு அப்டியே சின்ன சின்னதா சாப் பண்ணிட்டு
ம்
மஞ்சள் கொஞ்ச போட்டு அந்த ஒன்றர டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா அர டம்ளர் வர வரைக்கு நல்ல கொதிக்க வுட்ருங்க அத ஃபில்டர் பண்ணி அதுல ஹனி போட்டு
ம்
உங்களுக்கு ஓகேனா மார்னிங் குடிங்க
ம்
இல்ல அப்டினா வந்து அ ஈவ்னிங் டின்னர் முடிச்சதுக்கப்றோ
ஆ இஞ்சி பூண்டு எலுமிச்ச பழத் தோலா
ஆமாங்கா
ஓ பூண்டு போட்னு
ஆமா ரெண்டு பல்லு பூண்டு அப்டியே தோலோட இடிச்சு போடுங்க ஒரு சின்னதா ஒரு இஞ்சி அதையு தட்டி போட்டுக்கோங்க எலுமிச்ச பழ தோல் வந் து நாளா வெட்டி போட்டுக்கோங்க
சேரி
கொஞ்சோண்டு மஞ்சள் அவ்ளோ தா
ஓ அதனால தண்ணி சுன்ற அளவுக்கு ஒரு டம்ள தண்ணி அர டம்ள தண்ணிய
ஒன்றர டம்ளர் தண்ணி ஊத்துனீங்ன்னா ஒரு அர டம்ளரா வர வரைக்கு நல்லா கொதிக்கணு அப்பதா அந்த எசன்ஸ் எறங்கு அத ஃபில்ட்ரு பண்ணி ஹனி கொஞ்ச ஊத்தி
ம்
ஆ குடிச்சீங்கன்னா கொஞ்ச வெயிட்டு கம்மியாகுது
நா ஓகே நமக்கு மெய்னா பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆவனு ஃபஸ்ட்டு அதுதா பெரிய ஒரு ஃபஸ்ட் டாஸ்க் எனக்கு அத்தா
ம் ம் நானு குடிக்கலான் ஒன் வீக்கா ட்ரை பண்ற அத குடிக்கிறதுக்கு கூட எனக்
ஆ எ வெயிட் லாஸ் பண்ணனு இருந்தாலு ஃபஸ் ட்டு டார்கெட் வந்து பெல்லி ஃபேட் ரிடக்க்ஷன் தா மொதல்ல அது அது தா மெய்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாரி ஃபுட்ஸ் எல்லா கொஞ்ச நானு பாத்துட்ருக்க ஆனா நம்மளால கரெக்டா அந்த ரொட்டீன் வந்த தா ஃபாலோ பண்ண முடியுது
ஆமா ஆமாங்கா நானு மண்டேல இருந்து கொஞ்சோ ஸ்ட்ரிக்டா இருப்போ
ம்
அப்டின்ட்டு வந்து இப்ப ஆல்ரெடி கொஞ்ச ஸ்வீட்லா கொஞ்ச அவாய்ட் பண்ணிட்ட
ஆ ஆ நானு வீட்டுலலா கூட சொல்லி வச்சிருக்கே சாப் கொஞ்ச வாக்கிங் போனு காலையில எந்திரி ச்சி காலையில்னா நம்ம அந்த டைமுக்கு இப்ப ஒரு ஒரு ரெண்டு வாரோ எந்திரிச்சிட்டோனா ஆ ஸ்கூல் ரொட்டீனுக்கு நா பண்றது கரெக்டா இருக்கு
ஆமா ஆமாங்கா
அதனால என்ன ஒரு ஒன் ஆவர் அ முன்னாடி அ இப்ப உங்க எந்திருச்சி எந்திரி கிறது கொஞ்ச கஷ்ட தா வெளிய வந்து ஒரு அஞ்சி நிமிஷோ ஆய்டுச்சின்னா நமக்கு அந்த இதாயிடுது அந்த
எந்திரிக்கிறதா கஷ்
ஆ எந்திரிச்சு ரூமவுட்டு வெளிய வந்துட்டோ ஆ அப்படின்னா அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் கஷ்
நானு போகணுனு நினைக்கிறே கொஞ்ச நாள் கூட போனோ நானு இங்க ஒரு அக்கா இருக்காங்க ரெண்டு பேரு
அதா அதா அதா
அப்புற அவ்வளதா
நா அதான் வீட்ல சொல்லிட்டு இருந்தே எனக்கு மா மார்னிங் வந்து குட்டி பாப்பா எதா எந்துச்சதுன்னா எனக்கு அது ஒன் ஹவர் பா பாத்துக்கோங்க நானு எந்துச்சா ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து நம்ம அப்ப கொஞ்ச ரெஃப்ரெஷிங்கா இருக்கு மார்னிங் டைம்ல பண்ணிட்டு வந்து நம்ம அப்ப நல்ல கிச்சனுக்கு வந்தாலுமே நமக்கு ஒர்க் பண்றதுக் கொஞ்ச நல்லா தா இருக்கு
ஆமா ஆமாங்கா
அதனால மண்டேல இருந்தான் நானு திருப்பியும் அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபாலோ பண்ணணும்ட்டு இருக்கே அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணணுனு தெர்ல
இல்ல நம்ம கொஞ்சமாவது ட்ரை பண்ணாமே இருக்கிறோ கொஞ்சமாவது கொஞ்ச கஷ்டப்பட்டோம்னாதா குறையு
ஆ ஒன்னு ரொம்ப பண்ணணுனு நினைச்சா ரொம்ப ஸ்டிட்டா பண்ணிரர்லா பட் அந்த கரெக்டா நம்ம டைம் கரெக்டா நம்ம இது பண்ணணு
ஆமாங்கா
கொஞ்ச நாள் பண்ணேன் கரெக்டா எக்ஸ்ட்ரா நமக்கு செய்யணுனாலு செஞ்சு ஆ அவாய்ட் பண்ணி அந்த மோஸ்ட்லி இந்த சுகர் ஐட்டம்ஸ்லா ஒயிட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தே
ஓகே ஓகேங்கா
எல்லாமே ஒயிட் சுகரு மைதா ஆம் பால்லு டெயிரி ஐட்டம்ஸ் எல்லாமே
ஓகே ஓகேங்கா
அதுவே கொஞ்ச இந்தா தா இருந்தாலே நமக்கே கொஞ்ச டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லா இருந்துச்சு
ஆ
கிரேவிங்ஸ் இருக்கு இருந்துச்சு இருந்தாலு அது அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி நம்ம பசிக்கும் போதெல்லா எதாச்சு தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதா அப்புற என்ன பண்றது ஸ்டாடிங்
ஆனா கொஞ்ச தண்ணி நிறைய தா குடிச்சுட்டு இருந்தே இப்ப என்னமோ இப்போ வெயில் அடிக்கிது இருந்தாலு எவ்ளோ தண்ணி குடிச்சாலும் குடிச்ச மாரியே ஒரு திருப் இருக்கிறதுல்லா இப்ப என்னமோ இந்த ஒன் வீக் க்காவே எனக்கு நா ஒன் வீக்ல கொஞ்சம் அதிகமாவே தண்ணி கொஞ்ச குடிக்கிறதே கம்மியான மாரி எனக்கு ஒரு ஃபீ
அதா அதா அதா ம்
வெயிட் குறையணு குறையணுங்கிறதுக்காகவே இப்ப எல்லா கொஞ்ச கம்மியயிடுச்சு மறுபடியும் அது பேக் டு ஃபார்ம் மாரி
ஆமா ஆமா தேன் தேன் வந்துருச்சுங்களா
அக்கா வந்தா நா சொல்றேன்கா அவுங்க இன்னு ஊர்ல இருந்து குடுத்து உட்லேங்க்கா நம்மகிட் ட நம்ம நாம்ப வாங்கி சேல் பண்றது இல்லல்ல அவுங்கதா குடுத்து விடுறாங்க ஊர்ல இருந்து அங்க அந்த மலையில அந்த நம்ம பஸ் கண் டிரைவரா வராங்க
ம்ஹு
அதனனால அவங்கதா கொண்டுட்டு வராங்க
சேர் சேர் சேர் செரி சேரி ஓகே ஒகே
ஓகேங்க்கா அதனால அவங்க கிட்டதா வந்து அவங்க கொண்டுட்டு வரப்பதா வந்து உ கொண்டுட்டு வர சொல்ணுக்கா
செரி ஓகேங் வேற பட் டிகுலரா இந்த இது இது ச இதுதா ஆ ட்ரிங்க் நீங்க ஒன்னு சொல்லிருக்கீங்க அது கண்டிப்பா
ஆமாக் ஆமாங்கா நானு இது என்னது
புளுச்சா போது அப்
போது போதுக்கா ஆமாங்கா நெறைய பேர் மார்னிங் குடிச்சா எஃபெக்டிவ்ன்னு சொல்றாங்க எனக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டெல்லா போட்டு மார்னிங் எம்ட்டி ஸ்டொமக்குல குடிச்சு இதா வயறு வலி வந்துருமோங்கிற ஒரு பயோங்கா எனக்கு ஆம்லா வந்து நானா ஃபஸ்ட் ரொம்ப எனக்கு புடிக்கு அத சாப்ட்டுட்ருந்தே காலேஜ் படிக்கிறப்போ அது ஒரு லிமிட்டுக்கு மேல எனக்கு அல்சர் வந்துருச்சுங்கக்கா எனக்கு அல்சரே இல்ல அது வந்துல நான் எம்ட்டி ஸ்டோமக்ல சாப்புடக் கூடாது ஆமாங்க்கா நெனச்ச நேரோல்லா எடுத்து வச்சுட்டு உக்காந்துக்குவே அத அதனால வந்து எனக்கு அது அதிகமாயிடுச்சு நடக்கக் கூட முடியலே நடந்தாவே வயித்த புடிச்சுட்டு நடக்கணுங்குற அளவுக்கு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒ ஒரு மாசோ மோர் சாதந்தா சாப்ட்ட
ஆ ஆ அ
ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுங்ளா அதனால இப்போ எனக்கு அத வந்து சாப்புடவே புடிக்கல
நானு வந்து அப்டியே சாப்புட எனக்கு அப்டியே ஒரு மாருக்கு நானு வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சே செரி அது வெறு வயத்துல குடிச்சா நல்லதுதானே அப்டின் சொல்ட்டு கொஞ்சோ கஷ்டமாதா இருந்தது இருந்தாலு ஒரே சிப்புல அப்டியே நம்ம குடிச்சிட்டோனா ஒன்னு தெரில பெருசா
ஓகே ஓகேங்க்கா
கொஞ்சோ ட்ரை பண்ணே பட் அன் ஃபன் பண்ணணு அப்டின்னு ஒரு இது எடுத் துட்டோம்னா பண்ணிர்லா ஆ பண்ணிட்டு நானு இதுக்காக எல்லாமே வெயிட் மெஷின் வாங்குனே
ம்
து ஃபாலோ பண்ணணு அப்பதா நம ஒரு ட்ராக் பண்ணா வெயிட் நம்ம செக் பண்ணி ஆ நம்ம இருந்தாதா நம்மோட கொறயுதா என்னன்னு நமக்கு தெரியு அப்டிங்கற த்துக்காகவே ஒரு எல்லாமே ரெடி பண்ணி வச் சே பட் நடுவுல கொஞ்சோ அப்டியே லாக் ஆகி போச்சு
ஓகே ஒன்ஸ் ஓகேங்கா மறுபடியு வே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மலு பேக் ட்டு ஃபார்ம்ங்குற மாரி வந்தோன்னா சரியா போயிரு நானு கொஞ்சோ ஸ்ட்ரிக்டா இருக்கணு அப்டிங்கறதுதா திங்க்ல இருக்கு நா இவ்ங்க அப்பாவையு சப்போர்ட்டுக் கூப்ட்டுட்டுருக்கே
அ ஆமா யாராவ்து ஒருத்தரு
ட்லேயே இருந்தாங்கன்னா பரவாயில்லங்கக்கா அவர் வே அவுட் ஆஃப் ஸ்டேஷ் ஷன்ல நெறைய போறதுனால அவர்னால அத ஃபாலோ பண்ண முடியுறதுல்ல
ஆமா ஆமா இப்ப என்ன பண்ணணுன்னா நீங்களு நானு ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு பேத்துக்கு ஒ அ கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம ரெண்டு பேரு பார்ட்னர் மாரி போட்டு பண்ண வேண்டிதா
ஆமாங்க்கா நா வந்து அது மார்னிங் வந்து கிளாஸுக்கு போறப் ப்போ வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு போயிக்கலாம்
ஆ ஆ
அதுவு ஏதாவது கன்ஃபார்மா நம்ம ஏதா பொரியல் பண்ணுவோ அதுவு இதுவு மட்டும் குடிச்சிட்டு போயிக்கலாம் மத்தியானம் வந்து சாப்பாடு கொழம்பு காய் இந்த மாரி கொஞ்சோ போட்டு சாப்ட்டுட்டு ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு பயிர் வகைகள் அன்ன மாதிரி ஆமாங் கா ஏதாவ் ஒண்ணா அந்த ஒரு சாப்பிட்டு அதோட விட் டுர்லாம் அதுக்கு மேல பசிச்சிருதுன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு டின்னர் மேக்சிமம் செவனுக்குள்ள முடிச்சிரணும் சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்குள்ள முடிச் ச்சுர்ணுங்குற ப்ளான்ல இர்க்கே அத வந்து அது தான்க்கா டெய்லி ஒரு முட்ட எடுத்துக்கலா
ஆமாம்மா ஆ கண்டிப்பா
ஏ அப்டின்னு ஒரு தாட்டு
ஓகே
இப்போ எந்த அளவுக்கு எக்ஸிகியூட் ஆகுதுன்னு அது தெரில இந்த மன்டேல இருந்து அந்த மாதிரி ரொட்டின்க்கு வரணும்னு இருக்கே
ம் ம்
பாப்போ நீங்களு வேணா அந்த மாரி ட்ரை பண்ணுங்க காலைல எதாவ் ஒரு கஞ்சி
ஆ ஆனா என்ன அப்ப பவுடர் நீங்க அரச்சு வச் சிருக்கிங்கல்ல கருப்பு கவ்னி அரிசி எல்லா
கழுவி வெயில்ல அப்டியே காய வச்சு அத அப்டியே பவுடர் பண்ணி வச்சிருக்கறேங்கா
ஆ நா வேணா அந்த ப்ராசஸ் இன்னு பண்ணல இது அரிசிய வேணா வச்சிருக்க வேணா நைட்டு ஊர வச்சு அரச்சு வேணா இப்போதிக்கு பண்ண வேண்டியதா அப்பா நம்ம திருப்பியு ஏனா அரச்ச எல்லாருமே குடிக்கலா அது ஒன்னு ப்ரச்சன இல்ல எல்லாத்துக்குமே அது ஒரு பிரேக் ஃபாஸ்ட் முட்ட எடுத்துக்கிட்டா நல்லது தான
பாப்புக்குமே வந்து நாங்க குடிக்கறப்போ அதுக்கு ஒரு சின்ன டம்ளர்ல ஊத்தி குடுத்து குடிக்க சொல்லிர்றது வேண்டான்னு சொல்லு ஆனா குடிச்சு குடிச்சு தா ஆகணு கொஞ்சோ போர்ஸ் பண்ணி குடிக்க வெச்சிரு அக்கா அப்டி எல்லா பாத்தி இவங்கல்லா எதுமே சாப்பற மாரி இல்ல
ஆம்மாம்மா
ஸ்நாக்ஸ் ஐட்டம் குடுங்க என்னா வேணா சாப்ட்றாங்க ஆனா ஹெல்திங்கிறதுங்கறது ஒரு துளி கூட கெடையாது இப்பவே எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது
ஆம்மா
அதெல்லா யோசிக்கிறப்போ வந்து பிள்ளைய நம்ம உதச்சாலு பரவால்ல ஹெல்த்தியா அவ்ங்க இருந்திக் கிட்டாங்குனா போதுங்கிற மாரி மெரட்டி மெரட்டியே இப்ப எல்லாத்தையு குடுத்துட்டு இருக்கோங்கா
அதா தா தா தா செரி பண்வோ கரெக்டா ஃபாலோ பண்ணுவோ இந்த வாட்டி ஆ
பாக்லாங்கா
சேர் செரி ஓகே செரி பாருங்களே அப்றோ பாக்லா திருப்பியு ஓகே ஓகே பாய் ஆ ம்